ஹலோ
ஆ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கங்க
வேலயெல்லா முடிச்டீங்ளா
ம் பாதி வேல ஓகேங்க நைட்டுக்கு மட்டு டிபன் செய்னு
ம் ம் ம்
நீங்க முடிச்சிட்டீங்ளா
இல்லங்க அதுதா டிஃபன் செய்னு என்ன செய்யறதுன் யோச்னு இருக்றங்க ஏதாவது ஈ சியா ஒரு சட்னி இருந்ததுன்னா சொல்லுங்கங்க
ஈசியா வேனா கேரட் சட்னி பண்றீங்ளா
ஆ இருக்குங்க எப்டி செய்னு சொல்லுங்க
ஒண்ணுமே இல்லங்க எப்பியு போல வெங்காய் சட்னி செய்றோ இல்லைங்ளா ஃபஸ்ட் எண்ணெ ஊ பருப்பு கள்ள பருப்பு எல்லா போட்டு தாள்
ம் ஓ செரிங்க சிம்ல வச்சுக்குனு
ஓகே ஏ அப்றோ வந்து என்ன பண்ணனுனா காஞ்ச மொளகா இதுனா
ம்
உங்களுக்கு என்ன புடிக்குமோ அத போட்டு க ஆ அதுக்கு அப்றோ என்ன பண்ணுவோனா அத நல்லா வதக்கு
ம்
பூண்டு செரி
ம்
இஞ்சி பூண்டு சேத்திக்கனு
ஓ இஞ்சி பூண்டு ரெண்டுமே போட்னூங்ளா
லைட் அதுக்கப்றோ
ம்
லைடா சீரகோ
ம்
அதுக்கப்றோ வெங்காய போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கனும்ங்க ஏனா அது கண்ணாடி மாரி ஆ சட்னிக்கு
ஆமா
அந்த மாரி வதக்கின்னு
செரிங்க
நல்ல விஷ்யோ இதெல்லா வந்து தனியா எடுத்து வச்சுட்டு தனி கேரட்ட வதக்கிக் கோங்க
ஓ தனியா கேரட் வதக்கனுங்ளா
அது பச்ச வாசன ஃபுல்லா போனு அது ஒரு மாரி எல்லோயிஷ்ஷா ஆகு
செரிங்க ஆமா ஆமா குக் ஆய்டுச்சுன்னா எல்லோவா ஆகு
ஆங்க அது மாரி நல்லா பச்ச வாசன போற வரைக்கு நீங்க வதக்கிடீங்னா உங்களுக்கு அரை க்கிறப்ப அந்த பச்ச வாசன வராது ஸ்வீட்னஸ் கொஞ்சோ நல்லா இருக்கு
செரி செரிங்க கண்டிப்பா இன்னைக்கு நா
டேஸ்ட் ஆ அப்டி உங்களுக் இதோட தக்காளி வேனுனா போட்டுக்லா வேணனா விட்டர்லா
விட்டுரலாமா ஆ சரி சரி சரிங்க
அப்றோ தேங்காவு அதே மாறிதா வேணும்னா
போட்டுக்கலா வேணான்னா சட்னியோட அளவை பொறுத்து
ஆ தேங்காப்பூ போடுறதுன்னா அதையு தனியா வதக்கிக்கணு
அது அதா எல்லாமே ஃப்ரை பண்ணி போடணு அப்ப டேஸ்ட் நல்லா இருக்குமே
ரெம்ப டேஸ்ட்டா இருக்குங்க
ம் சேரி கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்க ரெசிபி எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுவேங்க
கேடப்பாங்க சொல்லுங்க ஒரு நாள் செஞ்சுட்டு போனங்க ஸ்கூலுக்கு
செரிங்க
அரும் விரும்பி சாப்ட்டாங்க அவ்ளோ நல்லா இருக்குன்னு கேட்டு எங்கிட்ட ரெசிபி கேட்டு போனாங்க
ஓஹோ அந்த அளவுக்கு நல்லா இருந்துதுங்களா அப்ப கண்டிப்பா இவ்ளோ சொன்னதுக்கு அப்றோ அத நா செய்யாம இருக்க முடியுமா
நீங்க அதுவு நல்லா டேஸ்ட்டா வ
ஆ அது அது வேணா சொல்லுங்க அவசரத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சோன்னா இன்னைக்கு நல்லாவே வராது அப்டின்ற ஒரு மனநிலையோடு செய்யும்போது அது நல்லா வந்துருதுங்க அந்த சமையலு
இன்னைக்கு வெறு அஞ்சு தக்காளி செஞ்சங்க என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்றதுன்னு தெரியாம கடைசியா தக்காளி இருக்கு அது வச்சி செஞ்ச நானு
ஆ
அப்டியே அஞ்சு நிமிஷத்துல கட கடன்னு சாப்பாடுல எடுத்து போட்டு சுத்தறே சாப்பாடு தீந்து போச்சு
அதுதாங்க அது அ சொல்லுங்க சொல்லுங்க
ஜார்ல போட்டு ரெண்டு சுத்து சுத்திட்டு திரும்பி வதக்கி அத போட்டு செஞ்சாங்க செம்ம டேஸ்டா இருந்துதுங்க
ம் ஓ ஒருவேள அவசர சமையல் தா நல்லாருக்குது போல
மூணு நாளா ஸ்கூல்ல என்ன தெரியுங்களா நடக்
அ
எடுத்துன் போன நேரமா இல்ல எங்க பசங்க எதனா திட்டிட்டு சாப்பாடு போட்டதுன்னா தெரியல
அ
நா சாப்ட்ட டைமிங்கே ரெண்டே முக்கால்
ஏங்க அவ்ளோ நேரோ
எங்க ஸ்கூல்ல மீட்டிங்குன்னு ஒன்னு வெச்சுட்டு ஒக்காருங்க ஒக்காருங்க உட்கார வெச்சி
ம்
டைம் போனதே தெரியல அவ்ளோ நேரோ ஆயிட்டு நல்ல வேல எனக் அப்போன் பாத்து லெஷரா இருந்துச்சுங்க போயிட்டு கே ஜி கிளாஸ்ல நா சாப்புட்டு குடு குடு குடுன்னு ஓடி போனங்க இது வரைக்கு இவ்ளோ சீக்ரம் நான் சாப் ட்டதே கெடையாதுங்க நல்லா சாப்
ட்ட எனக்குலாங்க ஆம் மெதுவா ஆற அமர சாப்பட்ணுங்க
ஆமாங்க இன்னிக்கு என்னோட சாப்பாடு வேற சூடா வேற இருந்ததுங்க மத்தியானோ
அச்சோ நல்லாருந்துருக்குமே ரசிச்சு சாப்பிட்ற மாரி இருக்கோ
அதுவும் கலரு செம்ம ரெட்டிஷ்ஷா இருந்துது பொறுமையா கூட சாப்ட இல்லைங்க
அது அங்க ரஸ்ச்சு ருஸ்ச்சு சாப்ட முடியாது அதாங்க நம்ம வேல செய்யறதோட அருமையே
ஆமாங்க இன்னொரு தரவ செய்லான் பாத்தா அந்த ரெசிபி அது மாரி வரவே வராது
கண்டிப்பா வராது கண்டிப்பா வராதுங்க ஏம் பொண்ணு என்ன பண்ணுவாங்க அவளுக்கு வந்து ஏதாவ்து நா ஒண்ணு செய்றது புடிச்சுன்ன அம்மா இதே மாரி அடுத்த டைம் செய்யீன் சொல்லுவாங்க செரி நானு இன்னு கொஞ்சொ அருமையா செய்ணு இன்னு கொஞ்சொ அருமையா செய்ணுன் சொல்ட்டு செய்வங்க ஆனா அது பெரிய சொதப்பல்ல போய் முடியுங்க
ஆமாங்க எதாச்சு நம்ம வேணு செய்ணுன்றப்பதாங்க இந்த மாரி ஆகு
கண்டிப்பா அது ஏன்னு தா எனக்கு அது புரிய்லங்க அதுவு ஏம் பொண்ணு பாவொ ஆசப்பட்டு அம்மா நல்லா செய்மா நல்லா செய்மா இத நல்லா செஞ்சு குடுமா இன்னி க்கி அப்டின் சொல்லிட்டு சொல்ட்டு போவாங்க எப்பவ்மே பிரியாணி நா சூப்பரா பண்ணுவங்க பிரியாணி நல்லாருக்குங்க எப்டி பண்ணாலு பாப்பா படே அன்னைக் கி சிக்கனா இருந்தாலு செரிங்க மட்டனா இருந்தாலு செரிங்க அ படே அன்னக்கி சேரி சொல்லிட்டு அவுங்களுக்கு காலேஜு எக்ஸாமு போயிட்டாங்க செரி எக்ஸாம் முடிச்ட்டு வர துக்குள்ளார நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சு வெக்கலா அப்டின் சொல்லிட்டு சிக்கனு செஞ்சங்க வாழ்கைலே இவ்ளோ மோ சமான ஒரு சிக்கன் பிரியாணிய நா பண்ணியிருக்க மாட்டங்க
சோ நீங்க சிக்கன்றப்பதா எனக்கு நியாபகொ வருது என்னன் தெர்ல ரெண்டு தரவ நா சிக்கன் சாப்ட்ட
அ
வந்து கலக்கிட்டு வந்து என்ன ப்ராப்ளம்னே தெர்ல
ஹீட் ஆய்ட்ருக்கு பாடி
அதுதாங்க இப்போ போன வாரத்துக்கு முன்னாடி அது சாப்ட்டு வாமிட்டிங்கா இருந்து
அ ஆமாங்க இது இது எனக்கு நடந்துது கேளுங்ளா அன்னைக்கு அவ்ளோ மோசமான சிக் கன் பிரியாணி சில்லி சிக்கன் எப்டி செஞ்சாலு நல்லா வரு அந்த சில்லி சிக்கன் அன்னைக்கு அவ்ளோ வொஸ் ட்டா வந்துருச்சி செரி எதுவு சொல்லாம அவுங்களு செரி சாப்ட்டுட்டாங்க ம் சரி விருப்பமே இல்லாம அன்னைக்கு அவசர அவசரமா ஒரு சிக்கன் கொழம்பு பண்ணங்க
அது சூப்பரா வந்துருச்சு
அதேதா எல்லாருக்கு அதேதா
ஆ அத வந்து விரும்பி சாப்ட்டாங்க
ஓகே ஓகே காலைல வெறு அஞ்சே நிம்ஷந்தாங்க என்னால நம்பவே முடியா எங் பசங்க ஆச்சரியமா பாக்றாங்க அதுக்குள்ள முடிச்சிட்டீங்ளா
ம் அவ்ளோளவுக்கு ஃபாஸ்ட்டா ரோபோ மாரி வேலப் பாத்ருக்கீங்க
இத்தன வர்ஷொ செஞ்சு செஞ்சு அதுவு செய்லீனா நமக்கு அது அசிங்கமா போய்டு
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ம்
அம்மா ஏங்கிட்ட கேட்டு செய்ற அளவுக்கு நா செஞ்சுட்ருக்
பாருங்ள ஆ
ஏங்க ஒரு நாள் எங்க அம்மா பீட்ரூட் சட்னி எப்டி செய்ணுன் சொல்லுங்கன்ட்டு கேட்டு செய்றாங்
அடேயப்பா அ அம்மாக்கு ஆசான் ஆயிட்டீங்க ஆ
அ
அம்மாக்கு ஆசான் ஆய்ட்டுக்கிறீங்கொ அ
சேரி சேரிங்க பெப்பர் சிக்கன் நா எப்டி செய்றதுன் சொல்லித்தரங்க நீங்க இது ஒரு முற ட்ரை பண்ணுங்க ஒருவேல சிக்கன் உங்களுக்கு செட் ஆகலன் சொல்றீங்க இல்லலைங்களா அதுல எதாவது அலர் ஜி இருந்தா கூட நம்ப பெப்பர் போட்டோன்னா பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உன்னலாம்ட்டு ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா
ஆமாங்
அ அந்த மாதிரி மெளகு போட்டு சாப்ட்டு பாருங்களே உங்களுக்கு மேபி செட் ஆய்டுச்சுனா அந்த மாரி ட்ரை பண்ணுங்க சொல்லவாங்க ரெசிபி தனியா ஒரு நால் ஸ்பூன்ங்க
ஓகேங்க
ஆ சீரகொ ஒரு அர ஸ்பூன் இல்ல ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க ஜீரணத்துக்காக தானே சீரகொ சீரகொ மிளகுங்க
ஓகேங்
பட்ட லவங்கோ ஏலக்கா கடல்பாசி
ஓகே
காஞ்ச மொளகா ஒரு நாலே நாளு
ஆ
எல்லாத்தியு ட்ரையா ஃப்ரை பண்ணிடுங்க கறவேப்பில ஒரு கொத்தளவுக்கு
அது வரு க்க வேண்டாங்களா
எல்லாமே வறுத்துட்னுங்க டிரைய்யா வறுத்துக்கோங்க இது எல்லாமே நா சொன்னது எல்லாமே
ஓகேங்
ட்ரையா பவுடர் ஆ அரச்சிட்டு நல்லா ஆற வெச்சுட்டு பவுடர் பண்ணி வெச்சுக்கோங்க
ஆ செரிங்க
வெச்சுக்கிட்டுங்க நறைய வெங்காயோ போடுங்க நெறைய வெங்காயோ கட் பண்ணிட்டு பெரி சின்ன வெங்காயமா போட்டு ஆ புரியலங்க சின்ன வெங்காயோ போட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாருக்குங்க அல்டிமேட்டா
ஓகே ம்
அவ்ளோ அளவுக்கு சின்ன வெங்காயோ உரிக்கறக்கு டைம் இருக்கு பண்ண முடியு அப்டின்னா நீங்க சின்ன வெங்காயோ போட்டுக்கோங்க
லீவ் நாள்ல செய்றனால அது
ஆ அதுதா சின்ன வெங்காயோ போட்டுட்டுங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஆயில் ஊத்திட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க சிக்கன வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள் மெளகாத்தூள் போட்டு மேகனேட் பண்ணி தனியா வச்சுருங்க ஒரு ஒரு கொஞ்சோ இதெல்லா நம்ப ரெடி பண்றதுக்குள்ள அது ஊறிட் இருக்கட்டு
கேர்ட் போல்லாங்கலா
கார்டு கொஞ்சமா சேத்துக்கோங்க பெப்பர் சிக்கனுன்றதுனால கார்டு தேவயில்ல இருந்தாலு சேக்கறதுன்னா சேத்துக்கோங்க ஒரு கொஞ்சமா சேத்திட்டு எல்லா ஊற வச்சுருங்க ஊற வெச்சுட்டு இந்த ஆனியன போட் நல்லா ப்ரௌனாகுற வரயிலு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்கங்க
ஓ ஓகே ஓகே
ப்ரை பண்ணிட்டு தக்காளி நாலு சேத்துக்கோங்க நால்லு போட் நல்லா ப்ரை பண்ணிட்டு அது ஓரளவுக்கு அந்த புரியலங்க ஃபீட்ல இல்லங்க சூப்பர் ஆ இல்ல இல்ல நல்லாருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்வீட்ல்லா வற்றது இல்ல அப்புறோ சிக்கன் இத கலக்கி வெச்சிருக்கோ இல்லைங்களா
ஆமா
ஃப்ரை பண்ணுங்க
ஓக்கே ஓகே
ப்ரை பண்ணிட்டு அ அ கொஞ்சோ நமக்கு கொஞ்ச வேணுனா மொளகாத்தூள் நம்ப் வீட்ல அரச்சிருப்போ இல்லங்ளா மொளகாத்தூள் காரோ வேணும்னா
ஏற்கனவே சொன்ன பொடிலே மொளக்
இருக்கு இல்ல மொளகா இருக்கு அதுதா நா சொல்றது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் வேணுனா போட்டுக்கோங்க இல்லாட்டி விட்டுடுங்க விட்டுட்டு அது அந்த பவுடர் இருக்கு இல்லங்ளா அதில உ அதுலயு கூட காரத்துக்கு தகுந்தா மாதுரி அளவு போட்டு பண்ணுங்க
சேரிங்க ஓகே ஓகே
போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தண்ணி ஊத்தி எண்ண மெதந்து வர்ற வரக்கு அந்த பச்ச வாஸ்ன போக விட்டுட்டு சாப்ட்டு பாருங்க எப்புடி இருக்குதுன்ட்டு
நீங்க அது விசில் வெக்க மாட்
அ இல்லைங்க விசில் விட்டா நல்லாருக்காதுங்க
அப்டிங்ளா எவ்ள நேர வேக வெக்லா
ஓர் ட டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீ மினிட்ஸில சிக்கன் ஆயிடும்ல ஆமங்க சிக் கென் வந்து ரா அவ்ளோ குக் பண்ணாவே போதுங்க அதுக்கு மேலலா குக் பண்ணக்கூடாது
நாங்க குக்கர்ல எல்லா வெச்சு விசுல் வெக்
ஆ இல்ங்க நீங்க வேண்டா ம் நீங்க இப்டியே கடாய்லியே பண்ணி பாருங்கங்க
சேரிங் ஓகே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு நா உங்ளுக் எப்டி
கண்டிப்பா நா கேரட் சட்னியோட ஃபீட்பேக் உங்களுக்கு சொல்றே நீங்க பெப்பர் சிக்கனோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க
கண்டிப்பா நா சொல்றேங்க
கேங்க வேற என்னெல்லா உங்களுக்கு புடிக்கு சேரிங்க சேரிங்க எனக் கொஞ்ச வேல இருக்கு அடுத்த கால்ல பேஸ் அ ஒக்கேங்க பாய்ங்க
பாய்